ஆஹ் கேக்குதா
ஆஹ கேகுத்து
என்ன பண்றீங்க
டீ வி பாத்துனுகிறோ
டி வி என்ன பாட்டு பாத்துட்ருக்கீங்க டி வில நான் எதுவுமே பண்ணல போய் பாத்திரம் விளக்க போறே எல்லா தூங்கின்டு இருக்காங்க வீட்டுல உங்க ஃப்ரெண்டோ தூங்கின்டு இருக்காங்க
ஆஹ் நான் இப்பதா வேல எல்லா முழச்சுட்டு டி விலா உகாந்தே
நா வேணோ எந்த வேலையோ முடிக்கல என்ன துங்கின்றுயிகாங்கோ அத முடிச்ச உடனேதான் இப்ப நான் வேல அத பாட்டு நல்லா சவுட் கேக்குது எனக்கு
ஆஹ் சூப்பர் சூப்பர் சிங்கர் பாத்துனுயிருக்குரோ சாப்பாடு நான்வெஜ் தான்
என்ன என்ன கறி
சிக்கனு தான் செஞ்சேன்
ஓ இங்கேயும் அதே ரசம் சிக்கனு நாத்துகிழம இல்லியே இன்னும் வரலயே அவன் தான் சூமிங் பூல்லு கூட்னு போய்கன்னு சொன்னீங்கள லட்டு மட்டும் தான் தூங்குது லட்டு தூங்குது அதிரா தூங்குது ஃப்ரெண்டு தூங்குறாங்கோ
ஆஹ் ஆஹ்
தூங்கி ஏந்தவுடனே தான் அவுங்க அட்டகாசம் பண்ணுவாங்க
ஆஹ்
மாமா என்ன பண்றாரு
மாமாவும் டிவி தான் பாத்துனுகிராறு
இல்லையா அவரு
கேம் மாட்டிகினே பாத்துன்னுரக்காரு
ஆஹ் ரெண்டு பே சலிக்காம கேம் ஆடுறீங்களா எப்படிதா தெரியல எனக்கு கொஞ்ச நாள் எனக்கு இது போதும் பந்த நம்மளுக்கு மண்டல வந்தது நீங்க சலிக்காம கேம்மாரி ரிங்காடா
என்ன பண்றது டைம் பாஸ் அதுதான்
அத்தட செவ்வன் இருப்பாங்க இவங்க எப்படிதமா இவளோ நேரம் போன்ன பாத்துட்டு இருக்கா தலைகில வலிக்காத இவளுக்கு அதான் உன் பொண்ணு சொல்லுவா நீ வாங்கி பண்ணி பாருமா நீ அது அடிக்டி நீ மாரிட்டே இருந்தினா வேற எதா கேம் இருக்கா வேற எ அதே மாரி அதான்னே என்கிட்ட கேக் நீங்க அப்பற அந்த போனை வுட மாட்ட அப்படின்னுட்டு இருந்தா அததான் போன் வாங்கி குடுக்கறன்னு கேக்றே யாரும் வாங்கி குடுக்க முடியாதுன்ரா அவ
நா வாங்கின புது போன்
ஆஹதா அவ இன்னா போன் இருந்தா அந்த போன் வாங்கி பண்ணீங்க
உம்
ஆஹ் இப்பதான் போனவருஷம் புது போன் செட் ஆகலன்ட்டாரே அது சாக்கா வாங்கிக்காங்க பேசாம புது போனே வேணா தர சொல்லும் போதே வாங்கிக்கோங்க அவ மன்சை மாட்ட அ பசங்க எத்த ஐயோ இது வேறயா கொழந்த மாரி கோச்சிக்கிறாங்கம்மா எல்லா இவங்கோ கொழந்தைகளே பரவால்ல போல பெரியாளுகள விட கொழந்த மாரி நடந்துக்குறாங்கோ பசங்க எப்போ வருவாங்களா
தெரியல ஃபோன் பண்ணா எடுக்கல ரிங்கு போது எடுக்க மாட்றானுங்க எனக்கு இப்ப அந்த கவலையாதா இருக்கு டைம் ஆவ ஆவ நேரத்தோட வந்தா பட த்துக்கு போலானு இருந்தோ
ஆஹ் என்னன் புரில ஆமா இல்ல ஆறு மணிக் ஃபுல்லா இதுவாய்டும்ல ஆ
அதா கொஞ்ச நேரத்தோட வந்தாங்கன்னா கூட்டினு போலா படத்துக்கு
ஆ எத்த மணிக்கி அப்போ இது புக் பண்ணிருக்கீங்க நீங்க புக் பண்ணிருக்கீங்க
தெரில
ஆ பையன்தா பண்ணிரு
பசங்க வர்றத பொறுத்து ஆமா
ஆமா வந்து அதுலயே டையேடா டையேடாயி தூங்கிடுவாங்க போல அவுங்கோ ஆடி ஆடி ஆடி
இல்ல எப்ப வேண்ணாலு வாங்கன்னு சொல்லிருந்தா அவ ஃப்ரெண்டு இருக்குறான்ல பெரியவ ஃரெண்டு அவ வந்து எத்தினி மணி போனா சொல்லுவாங்க
நா அதனால கொஞ்ச கவலையில்ல அவதிக்கே அவதிக்கே வந்தான்னா நைட்டுக்கு அதே சமையல்தானா இல்ல எதாவது சாப்பாடு தோ ச நா இட்லி ஏதாசு சுடுனுமா தோசயா இங்க நா சாப்பாடுதா செய்வோ நா ரச வச்சுட்டோ அ தக்காளி சாப் ஆமா அவுங்களுக்கு தனியா இருக்கு இது இல்லாட்டா கொஞ்ச நேரத்துல நல்லாருக்கு எல்லா மேடத்துக்கு அ வீட்டுக்கு வந்து செய்யனு அவுங் மாமா வந்
ஆமா ஆமாமா பசங்களுக்கு ரைஸு இவங்களுக்கு தோச உம்
டெய்லி மாவரச்சு வச்சுகிரிங்க
சின்ன சின்ன பசங்கலட்டுன்னு போனதுனால பக்கு பக்குனுக்கு டைம் ஆவாவ
அத எல்லா குட்டி குட்டியா இருக்குதுங்கள எல்லா அ திரும்மா இன்னோர்த போய்ருந்தா அனுக் தொண்ணி தொரங்க யானு எடத்துல
எவனு எடுக்கல ஒருத்த கைலே வச்சிருப்பா
அதுதா பாத்ரூமு கைலே ஏத்துனு போவானே பாத்ரூம் அப்டியே ஓ கல்யாணத்துக்கு அப்றம் பொண்டாடி மரப்பாணுங்ளா இல்ல இது போங்கர பண்ணங்கனு தெரியலம்மா இவளோ போனு பைத்தியமாயிருக்ராங்க மாசுக்கட்டுல
என்ன பண்றதுன்னு தெரில
இல்ல போனாதான் எல்லாம் பைத்தியமாட்டுக்கறாங்க
உஹ்
ஊருக்கு தான் ஊருக்கு தான் கூட்டினு போலாம்னுங்கிறேன் பசங்க நாளன்னைக் கி
நால நீ கல ஸ்கூல் சாட்டுற போதுல
பெரிய பசங்களுக்குதான் நாலாம் தேதியா
இல்ல ஒன் டு த்ரீ வரைக்கும் ஆ ஒன் டு ஃபோர் வரைக்கும்
ஆமா இவுங்கலுக்கெல்லாம் வந்து பெரிய பசங்களுக்கெல்லாம் வந்து ஒன்னா தேதியா ஆமா யூனிஃபார்ம் வர மாறுதான்
அவுங்களுக்கு ப்ப தைக்கு அதுல தனியா அத தனியா போட்டு நம்ம தக்கணுமே
உ யாரு போறதுன்னு தெரில பசங்க கூட்டிக்ணு ரு அந்த பையன் வந்து இந்த வருஷம் டென்த் த்து போறான்
ஓ பக்க மா ஆஹ் பொண்ணு இன்னொரு பெரிய பொண்ணுருந்தால
ஒண்ணு வந்து சிக்ஸ்துல இருந்து செவன்த் போவுது
அப்டியா இருச்சா அக்காவா நான்து எய்த்து நைன்த்து நெனச்சே நானு
நானும் அப்டிதான் நெனச்சேன்
எய்த் நைன்த் இருக்கும் ஆனா சிக்ஸ்த் தான் போறாங்களா ஆஹ் நான் நெஜமா ந ஹைட் ஆக பாருங்க ஆ யட்டுக்கும் ஹைட்டுக்கும் சம்பந்தமே இல்ல இந்த பொண்ணு ஹைட்டுக்கும்படுது அது நம்மளு
வளர்ந்ருக்கறான்
நான் அவுனும் நல்ல வளந்துட்ருக்கான் இப்ப அவ
அதுதான் எங்க ஃபேமிலில எல்லாம் அப்படியே குள்ளங்குள்ளமா இருக்குமா
டக்குனு பாக்க அப்டி ஆயிட்டேன் அப்ப அது என்னங்கடா இது இப்ப தான் புள்ள பெத்தான்னு பாத்தா அதுக்குள்ளே வளந்துட்ருக்கிங்களேடா அப்டிங்றமாதிரிக்குது அவங்க பண்றது ஆஹ் ஆக்க இவன சின்னப் போய் வாங் நம்பிக்கில இருக்கா என் வீட்டுக்காரோட தங்கச்சியும் அவ பையன் நான் நம்பிக்க இருக்கு எனக்கு என் பையன் ஹயிட் அவன் என்னமாரி இல்ல என் பையன் பாக்கதான் குள்ளமா இருப்பான் எக்சைஸ்லாம் பண்ணி ஸ்கூலுக்கு போய் நான் வளந் வளர வான் புள்ளயா அப்படின்ட்டா நாம நான் ச நா எவ்ளோ அசிங்கப்பட்டுருக்கேன் சொல்லுங்க எவ்ளோ அசிங்கப்பட்டுருக்கேன் உங்க வீட்ல எல்லா சொ நான் குள்ளமாகு தெரிஞ்சி நீங்க ஆயிட்டா வச்சுக்கிறீங்க அதுக்குன்ன நான் குள்ளமா இருக்கெனு குத்தி காட்டீங்களா எல்லாரும் இங்க வீட்டு எல்லாம் ஹைட்டா இருக்கும்ல்ல அது சொல்லியிருந்தா அப்ப எல்லாம் என்ன குத்தி காட்டீங்களா குள்ள மா என் பையன் நான் அப்டி விட மாட்டேன் எப்பேரு வெத்து பட்டானியா ஃபஸ்ட் இதெல்லாம் ஹைட்டா வளர கச்சிருவேன் ஆஹ் போஸ்ட் அச்சிநா வளர வச்சிருவே ஆனா எனக் எனக்கு என்னவோ குள்ளமா இருக்கற மாரி தெர்ல க்க அந்த படி அந்த தேட்ஸ்டாண்டு ஏத்த மாரிதான் அவன் இருக்கான் ஆஹ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாரிதான் இருக்கான் அவன் ஆமா வெள்ல இருந்து பாங்க அப்படி தான் தெரியலாம் எனக்கு ரொம்ப வளச்சி குள்ளமாலா இல்ல அவன் கரெக்டா தான் இருக்கான் குள்ளமா இல்ல மேல தான் இருக்கான் அவன் ஆனா அத அப்பா மாரி இருப்பான் போல போ போ சரிச்சா மல மாரி வந்துருவாங்க போல
டைனிங் டேபிள் மேல இருந்து குதிக்கிறான் காலையில
ஆஹ் அதெல்லாம் எங்களுக்கு சர்வ சாதாரணம் எப்படி அடிப்பட்டுச்சி அவனுக்கு வந்து ஓடியந்தாரு அம்மா பத்து சரி ந கதுக்கு அக்கா அக்கா
அக்கா இல்ல நான் தான் எக்சசைஸ் செய்யா சொன்னேன் இப்போ பாருங்க இப்ப பெல்ட அடிப்பான் பாருங்க நம் பாரு இப்ப எல்லாரும் அடிப்ப பாருங்க அப்டின்னு நான என் பேர் சொல்றதுல்ல ஒருத்தவங்க ஆயிச்சுான்ந்தான் லாஸ்ட் பெல்ட் அடி இப்ப பாருங்க இப்பனு சொன்னரு பெல்ட் அடிக்கும்போது என்ன பண்ணாரு கவுந்துகுனு நின்னுன்டே இருந்தாரு கீழ தள்ள முடியாத நான என்ன பண்ண இப்டி புடிச்சு இழுத்து எத்தம்பற
ஆஹ்
கவுந்துக்குனாரு மூக்கு பல்லு
ம் இப்ப கீழ் பல்லு மேல வலந்திருக்கு லைட்டா எதுக்கு இடுக்குது
லைட்டா வந்துடுச்சு நா அப்பறம் தண்ணி உத்திட்டு ரத்தத்தை நிறுத்திட்டு அஞ்சு ரூபா குத்தோன தான் அத நினைச்சு
நாங்க கப்புன்னு வாய முடிக்குவோம் நீங்கங்க என்ன சமய படுத்தவே தேவ இல்ல அக்கா நீங்க நடிச்சிட்டு கைபில ஒரு அஞ்சு ரூபா குடுத்து ஜஸ்கீரீம் வாங்கிட்டு வர சொன்னுங்க நானும் அவனும் ஒரே மாரி என் கை என் கையில காச பாத்த டப்புன்னு வாய முடிடுவா லஞ்சு ங்க அப்டின்னு பாத்துக்கோ எவ்வளோ அடிபட்டலாம் பரவாயில்ல வத்துருங்க வாரங்க நா கேட் யார் என்ன சொன்னா பாங்கா அக்க அக்கா சீட் காட்சி என்ன ஒரு அவள கேட்டா அம்மா தான் இனமாந்தமா பல்டி அடிச்சு போகுது அப்பறம் அம்மா இருக்குது சாம் சும்மா அங்க வார இங்க சவ்ன்ட் வருது அங்க கேந்து துடிக்கிறான் நடிப்பல்லாம் செய்ய நம்மனப்படுற அதுக்கு ஒரு வாயைக்கு கையை கால ஆறாம சும்மா இருக்கணுங்கள அப்படின்ற
நம்மளாலாம் வந்துடுச்சேன்னு
ஆவள நா குத்திடுவே நைட் எத்தன மணிக்கு ஒன்றரை மணிக்கு ஒன் டூ த்ரில தெரிஞ்சி கரெக்டா சொன்னக்கா அங்க பையன் இவரு என்ன இப்டி சொல்ற கரெக்டா தெரியல கேட்டா சொல்லிட்டான் நான் வந்து அடிக்கிற பாரு வீடுன்னக்கடுத்தாலும் எப்படி என் கிட்ட கேட்டாரு பாவாடி போச்சுங்க சொல்றான் அப்படின்ன பழ சொல்லிடுவான் குழந்தை வீட்டுல இருந்தான் ஒண்ணும் சொல்லி சிலருக்கு இப்ப பால்வாடி போணோ கொஞ்சம சொல்லி சேரி ஒன் டூ த்ரி யன்னா எல்லாம் நான் கேக்கலனா ந அவர் சொ போரு போட்டமா சொல்லி மா சொல்லி அப்படின்னு கேட்டுனுக்குறான்க அவன் என்கிட்ட நான் விட்டுற எனக்கு தூக்கம் வருது தூக்க உள்ள ஒன்னு போட்டு கேட்க வைக்கிறான் அவங்க ஆயாவ அவ நீ செவுல போட்ட போ என்ன ஏன் செவுலையும் போட்டு கேக்க வைக்கறான்
அப்பறவங்காய அந்த மாரி
ஆயி தூங்கதான் வடிக்கிற நான் என்ன பண்றேன் தெரல அவன்கிட்ட தூணு ஒரே கூட போடுறான் என் செவலியா ப்ப ஆ நான் ஸ்வீட் அ அச்சா அடி அடிக்காட்டி போடது அப்ப அவனப்ப பேனாத்தி பேனாத்திச்சக்கிட்டுப்ப ஆனா எப்போ தோ தெரிய பையன்
நா தான் போலானுங்கிறேன் ஆய்யா தாத்தா வா பாத்துட்டு
ஆஹ்
அப்டி என்ன தான் பிரச் ச்சின உங்கள கேட்டுக்கணோ
ஆஹ்
வரலானு நெனசிக்கிருகேன் புதன்கிழம போலானுக்கிறேன் சூழ்நில எப்டி அமயின்னு தெரியல
அந்த இருக் எ
ஆஹ் சேரி சேரி சேரிம்மா
ஆஹ் காலக்கா காலக்கது